கம்
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க நல்லா இருக்கீங்ளா
ம் ஏதோமா நீங்க நல்லா இருக்கிறீங்களா
ஆ அ
நல்லா இருக்கீங்களா தோழி
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
இருக்கோ வீட்ல எல்லாரு நல்லாரு
குடுங்களா ஆ எல்லா நல்லாருக்காங்க ம்
பு
ஆ பொண்ணு மருமகே பேரே எல்லா நல்லாருக்காங்க கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு அடுத்து பையனுக்கு க திருமணம் ஆக போது ஆமா
அ அ
தென்னமா ஆவணி மாச கல்யாண வச்சுருக்கோ அடுத் து மருமக வந்துருச்சுன்னா கொஞ் சோ நம்ம ஃப்ரீயா இருக்கலா இந்தா பத் நாங்களே சமச்சு நானே சாப்ட்டு எல்லாத்துக் கட்டி குடுத்துட்டு அம்ச்சு இது பண்ணிகிட்ருக்கோ கொஞ்சொ மருமக வந்துட்டா கொஞ்சொ ஃப்ரியாரு க்கலா ஆ
அதாவ்து கா கொஞ்சோ கொஞ்சொ நமக்கு கொஞ்சொ இடைவேளி கெடைக்குங்குற மாரி
அது நம்ம சொல்றோ எப்பிடி இருக்காங்க என்னன் தெர்லயே தோழி
ஆமா கட்டாயோ வீட்ல யார் எப்டி இருக்காங்கன்னுவ வந்தவுங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா நம்ம சமச்சு
ஆமா அதேதா அது தெரியாதா அதையு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டே அதாது தெரிஞ்சே இருந்தாலு சமையல் தெரியா து எம் பொண்ணு சமைக்காதுன்ட்டாங்க ஃபஸ்ட்டே என்னா சொல்றதுனே தெர்ல பைய பொண்ண புடுச்சுருச்சு எனக் கட்னாலே கட்டுங்க இல்லாட்டி எனக் ப கல்யாணமே வேணான் றா பொண்ணுக்கு சமை க்கலெங்குற ஒரு காரணத்துக்காக நம்ம எப்பிடி உர்றது செரி போ அப்டின்னு செரி ஒன்னு சொல்ல வேல பாக்காதா வீட்ல சமைக்காதா எப்டி பாருங்க முன்னாடியே பொண்ணோட அம்மா ஆ அதா நம்மல்லா கண்டிசன் பண்ண வேணா அப்பல்லா பொண்ணோட அம்மா வீட்டுல சொல்லிடுறாங்க பொண்ணு இப்டித்தா இப்டித்தா இருக்கு அப்டின்ட்டு
ஆ ஆ ஆ என்னது அய்யய்யோ கொஞ்ச காலங்கள் போகும் போதுநீங்களு பொண்ணு மாரி பாத்து இந்த பிள்ளைக்கு சொல்லி குடுக்கணு அது வந்து அ
அதேதா நா என்ன இப்ப சொன்னேனா இப்ப பொண்ணுகிட்ட நா என்னன்னா நா மாமியாருன் ங்கர அந்த கெத்தே விட்டுட்டே தோழி அப்பயு எ பொண்ணுகிட்ட பேஸ் த்ர மாரி பேச்றே இப்ப அதுகிட்ட வேற வழி இல்ல நம்மதா விட் ட்டுகுடு த்து போகணு என்ன பண்றதுஇப்ப நமக்கு தக்க வச்சுக்கணு நம்ம புள்ளநம்மகிட்ட இருக்கணு இல்ல தனியா போறீங்களா ஒண்ணு பிரச்சன இல்ல வீடு பாத்து வச்சிர்றேமா உங்க ஜாமான்ல்லா நீங்க அங்க எறங்கிக்கோங்கன்னா அடியாத்தா அந்த மாரிலா போமாட்டேன்னா நம்ம வீட்டோட தா இருப்பே நீங் இப்பதா வீடு கட்டி கோ புது வீடு எப்டி இருக்குன்னு எல்லா சொன்னாங்க வீட்ல வந்து பாத்துட் டு நாலா தனியாலா போமாட்டே நா உங்களோடதா இருப்பேன்ட்ருச்சு சரி பேசின வரைக்கு நல்ல பிள்ளையா இருக்கு சரிம்மா ஏன்னா சமக் க்க தெரியாதாமா ஆமா அத்த அம்மா வந்து எனக் கு வந்து செல்லமா வந்ததுனால எனக்கு சொல்லிக் குடுக்கல நானு அத இப்ப நா சமைக்கிறே அத்த கத்துக்கிட்ருக்கே அப்படினுச்சு ஒன்னு பிரச்சன இல்ல எனக்கு சும்மா காய் வெங்காயோ தக்காளி இப்டி கட் பண்ணி குடு நா நின்னு சமைக்கிறே நிர்க்கைல வந்து பாரு அவளதா நம்ம என்ன பெரக் இருந்தா எனக்குல்லா சமையல் தெரியு கல்யாணத்துக்கு அப்புறந்தா நானே சமச்சே அதெல்லா ஒண்ணு இல்ல வாயே மெத்தட நா சொல்லித்தரே உங்க சைடு உள்ள பாபநாசோ திருநெல்வேலி தாண்டி பொண்ணு உங்க ஊர் சமயல நீ கத்துட்டுவா அத கொஞ்ச நாள் சாப்ட்டு பாக்றோமே உங்க சமையல் எப்படினு அவ்வளதா வேற என்னமா அதல்லா ஒண்ணு பிரச்சன இல்ல நா பாத்துக்கிறே வா என்ன ட்ரெஸ்ஸு போடுவே என்ன டிஷர்ட் இதெல்லா போடுவியா சுடிதாரு சுடிதார் போடுவே சேல கட்டுவே மத்தபடி வேற டிரெஸ் எல்லா போட மாட்டேன்ன நா அந்த மாரி இல்லல்ல எ பொண்ணு எல்லா மாடனா இருப்பா உனக்கு நீ என்ன மாரி ட்ரெஸ்ஸு வேணுமோ பிடிக்குதோ சொல்லு நம்ம டூர் போலா டான்ஸ் ஆடலா எல்லா பண்ணலா மாமியார் அப்படி மாமியார் உனக்கு ஜாலியா இருப்ப அப்டின்னே சிரிக்குது என்னாத்த சொல்றீங்க ஆம் மா அப்புற என்ன எ பையே பொண்ணு கல்யாணத்லலா நாங்கல்லா ஒரே டான்ஸ் தா அக்கா தங்கச்சி நாங்க நாலு பேரு ஒரு அப்டி குதுகலமா இப்ப வ அந்த கல்யாணம் முடிஞ்சி எல்லாம் முடிஞ்சி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோல்ல மண்டபத்துல அம் பாட்ட போட் ட்டு எல்லா டான்ஸு பயங்கரமா ஆடணு
அ சந்தோஷமா அது அவங்க பக்கத்துல கொஞ்ச நம்ம சஞ்சிட்டோனா அவுங்க நமக்கு சரியாயிடுவாங்க அவங்க ஆ
பழகுனு ந ஆ ஆமா
பேசுறது கொஞ்சோ கரகரன்னு கேக்குற மாரி இருக்கு தோழி
என்ன தோழி
கொஞ்சோ அது தெளிவு இல்லாத மாரி தெரிஞ்சிச்சி இப்ப ஓகே தாங்க தோழி சரியாதா இருக்கு ஆ இப்ப நம்ம வீட்ல புள்ளைங்க எல்லா சின்ன சின்ன புள்ளைங்கதா தோழி
அப்பிடியா ஆ
டிகிரி படிச்சிருக்காங்க ஒரு பாப்பா அடுத்த பாப்பா சென்னையில டாக்டுருக்கு போட்ருக்கா ஒரு வருஷத்துக்குதா இருந்தது ஆமாங்க தோழி தம்பி வந்து பன்னெண்டாவது படிக்குது இந்த வருஷோ
செரி செரி ஆ ரெண்டு பொண்ணு ஒரு பையனா
தோழி
ஒருத்தவுங்களுக்கு திருமணோ ஆகல
இன்னியு யாருக்கு திருமணம் ஆகல அது பாப்பாவுக்கு பதினெட்டு வயசு தான ஆகுது
சேரி சேரி ஆ ம் ம்
நம்ம ஒரு இருவத்தஞ்சி வயசுல கல்யாணம் பண்ணி குடுத்து
இருவத்தஞ்சிதா கரெக்டானா வயசு அதா கரெக்ட்டு எங்க பாப்பாக்கு இருவத்தஞ்சி வயசுலதா பண்ணனே இப்ப இருவத்து ஏழு சாரி இருவத்எட்டு நடக்குது ரெண்டு வயசுல பேர இருக்காரு ஆ இப்ப நேத்தா முந்தா நாள்தா ஸ் ஸ்கூலுக்கு போனாங்கன்னு ஒரே அழுக அம்மான்னு இப்ப தான் சொன்னாங்க கோயம்பத் தூர்ல இருக்காங்க ஆனா கல்யாணம் பண்ணி கொடுத்தது இங்க அரியலூர் நாங்க திருச்சி பொண்ணு கட்டி கொடுத்தது அரியலூர் பக்கத்துலயே அங்கன அரியலூர்ல பொய்யூர்னு அது வந்து இப்ப வேலை பார்த் சென்னையில ஐடி கம்பெனில இருந்தாரு இப்ப வந்து கோயம்புத்தூர்ல ஐடி கம்பெனில இருக்காங்க சரவணம்பட்டி கவுண்டம்பாளையத்துல இருக்காங்க அஹ் கம்பெனி வந்து சரவணம்பட்டியில ஐடி கம்பெனில இருக்காரு இப்பதான் எல்லாம் வந்து பையனுக்கு நிச்சயம் பண்ணுணோம் வந்துட்டு போனாங்க ஓட்டு போட்டுட்டு நிச்சயத்தை முடிச்சுட்டு போனாங்க இப்ப ஆவணி மாசம் கல்யாணம் பண்ணலாம்ட்டு
நம்ம மனசு போலவே நமக்கு பொண்ணு அமைஞ்சிடும் அது அது நம்ம எண்ணங்கள் மாதிரிதானே ஆஹ்
அதான்
நம்ம என்ன என்ன விதைக்கிறோமோ அது நடக் போல தோழி
ஆமா கண்டிப்பா எப்போ வராங்க
ஆஹ் அதனால நம்ம வந்து நம்ம பொண்ணு மாதிரி பாக்கணும்ட்டு அந்த பொண்ணு பொண்ணாவே வந்துரும்
ஆமா வந்துரும் ஆமா உம் அது இல்ல அதே தான்
ஆமா
அப்புறம் கல்யாணம் போ பாபநாசங்கிறதுனால ரொம்ப தூரங்கிறது நான்லாம் போயிட்டு போயிட்டு வர முடியாதுன்னு நான் சொன்னேன் ஜவுளி சேலை மட்டும் நான் பச்ச கலர்ல ரோஸ் பார்டர் சேலை பட்டு புடவை எடுத்துருக்கேன் அப்ப எனக்கு மெரூன் கலர்ல ரொம்ப புடிக்கும் இப்போ கல்யாண பொண்ணு தான் அந்த மார்தான் கட்டுவாங்க எனக்கு அதுல மட்டும் ஒரு சேலை கல்யாண தன்னைக்கு எனக்கு வேணும் கண்டிப்பாக போட்டோக்கெல்லாம் நல்லாருக்கும் செகப்பாக இருக்கும் ஆள் நல்லாருக்கும்
ஆஹ் ஆஹம் ஆஹம்
பச்சவநாத்தன்னு சொல்லி இப்ப எடுத்த புடவையே மாத்தணும் சரி நாளைக்கு தான் போற மாதிரி இருக்கும் போய் மாத்திடனும்மான்னு அப்படின்னு சொல்லிருக்கேன் நீங்க மெரூன் கலர்ல இங்க நல்லா டார்க்க் ப்ரவுன்ல நீங்க எடுங்க அது எப்படி டிசைனா அதெல்லா எனக்கு ஒன்னு இல்ல கலர் மட்டு எனக்கு மெரூன் கலர்ல பட்டு பொடவ வேணுன்ருச்சு சரி போய் மாத்திட்டு வரலான்னு இருக்கே தோழி சேரி சேரி ஆமா கண்டிப்பா அப்பற அது வேண்டா வெருப்பா அது கல்யாணத்துல நீங்க மூஞ்சி களுச்சுட்டுல்லா நிக்க கூடாது நம்மளே இது பண்ண கூடாது சரி நா வாங்கிட்டு ஒனக்கு கொரியர்ல அனுப்ச்சு விட்றேமான்னு சொல்லியிருக்கே
உம் அதுதா தோழி இப்ப வந்து கல்யாணம்ங்கிறது ஒரு மொறதா நமக்கு வாழ்க்கையில அது வந்து நல்ல விதமா அமஞ்சிருச்சுன்னாக்க அப்பற என்னா நமக்கு
ஒன்னு இல்ல ஆமா இல்ல தோழி இப்ப இந்த பொண்ணுக்கு பாத்த பாத்தீங்கன்னா கணவரு முன்னாடி எறந்துட்டாரு ஹாட் அட்டாக்ல சேரி சேரி பரவால்ல அப்டின்னு பைய சொன்னா சின்ன பொண்ணா இருந்தாலு நல்லா இருக்குமா நீ ம் இந்த பொண்ணயே பேசி முடி ஒன்
எனக்கு ஒரு மெய்சிலுக்குது தோழி சந்தோஷமா இருக்கு இது நெறய பேரு இது வந்து வேண்டான்னு நெனக்குற காலத்துல அவுங்களுக்கும் ஒரு வாழ்க்க குடுக்ககம்னு நெனக்குறாங்க ன்னே அவுங்க இறைவன் ரொம்ப ஆசிர்வாதம் முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க ஒங்க புள்ள
பொண்ணு நல்லா இருக்குது நா பர்ஸ்ட்டு அந்த ப்ரொஃபைல்ல பாக்கைல அதெல்லா போடல தெரியல செரி என்னான்னு பாப்போம்மேன்ட்டு உள்ள போய் ஃபுல்லா டீட்டெய்ல்லா படுச்சுட்டு கால் பண்ணி பேசுனே அவுங்க அப்பா எடுத்தொனையுமே இது மாதிரி சொன்னாங்க செரி ஒன்னும் பரவாயில்லங்க நாங்க பொண்ணு நல்லா இருக்கு நா எங்க கணவர்கிட்டயு சொன்னே எல்லா காம்ச்சுட்டுதா பேசுன்னு சொன்னாங்க பேசுனே பரவால்ல நா என்னன்னு வீட்ல எல்லா கலந்து பேசிட்டு நா ஓங்களுக்கு சொல்றே அப்டின்னு சொல்லி சொன்னே திரும்ப பேசுனோ பேசுனப்பா பைய அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்லமா பேசுங்க எனக்கு பொண்ணு புடிச்சிருக்கு அப்டின்னா எங்க மாப்பிள்ள மான் சம்பந்தி சைடு எல்லாத்துட்டையு கேட்டுட்டு செரின்னு சொன்னதுக்கு அப்பற அவுங்க வந்து வந்தாங்க வீடெல்லா பாத்துட்டு போனாங்க நாங்களு பாத்துட்டு வந்தோ இப்ப போய் போன பதினெட்டாம் தேதி நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டோ தோழி
சரிங்க தோழி டாட்டு எப்போ கல்யாண கொஞ்ச நாளே ஆகுங்ளா இல்ல கிட்டேயே வச்சுருக்கீங்ளா
இந்த இப்ப வர ஆவணி மாசோனா செப்டம்பரு இது பதிமூனு பதினேழு ரெண்டு தேதி குறுச்சு குடுத்துருக்கு ஏ அதுல பொண்ணுக்கு இது எந்த தேதி இது தல குளிக்கிறது என்னன் கேட்டுட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்கே
ம் சரிங்க தோழி இன்னு கொஞ்சோ கொஞ்சோ ஒரு ரெண்டு நிமிஷங் கழிச்சு கூப்ட்டுங்களா
இருங்க தோழி த நிமிஷத்த பாத்துக்கலா ஒரே நிமி ஷோ தோ இன்னு இருக்கே ஒரு ரெண்டே நிமிஷோ மட்டும் பேசிருங்க ஒம்போது முப்பத்தி மூணு வந்திருக்கு இன்னோ ஒரு ரெண்டு நிமிஷோ மட்டு பேசி ட்டு போங்களே கம்ப்ளீட் பண்ணாதா உங்களுக்கு இதாகு
இது மாரி எடையிலயே கட்டாயிடுதுங்க தோழி பேசும்போதே
அது வேற கால் வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிறணு நம்ம பண்ணிறணு பத்து பத்து நிமிஷோ பேசினாதா இ து நிறைவடையுந் தோழி அதனால ஒண்ணு இல்ல இப்ப ஆ இந்தா ஆயிடுச்சு ஆ செரிங்க தோழி இன்றைக்கி பொதுவான நிகழ்ச்சி நம்ம இந்த இது விஷயங்கள் பேச பகிர்ந்துகிட்டோ மிக்க மகிழ்ச்சி தோழி சந்தோஷம் மிக்க சந்தோஷம் திரும்பவு பேசுவோ தோழி ஆ சேரி ரொம்ப நன்றி